ஆ வணக்கம் தோழி
சொல்லுங்க தோழி
ஆ நா அதா தோழி நா எப்டி செய்வேன்னா தோழி கொஞ்சம் சிறிதளவு வானொலியில வந்து எண்ணெய ஊத்திட்டு அந்த பட்டை இதெல்லாம் போட்டுட்டு தோழி
ம்
அதுக்கப்பற என்ன பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு புடி அளவு நல்லா சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சு எடுத்துடுவே தோழி விழுதா
ம்
அரைச்சி விழுதா எடுத்துடுவே அதே மாரி தக்காளி சிறிதளவு அதையு அரைச்சு எடுத்துடுவே தோழி தனியா
ம்
அப்பறோ புதினா கொத்தமல்லி சோம்பு முந்திரி பருப்பு இதெல்லா இது தனியா அரைச்சு எடுத்துடுவே தோழி விழுதா தனித்தனியா எல்லா அரைச்சிருவே ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய்ல வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிசு வர வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாசன போர வரைக்கும் வதக்குவே அதுக்கப்பற வந்து இந்த கொத்தமல்லியல கொஞ்சோண்டு புதினா முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருப்பே தோழி அதையு அதில் போட்டு நல்லா வதக்குவ தோழி அதுக்கப்பற வந்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி தக்காளிய வந்து விழுதா அரச்சி வச்சிரு அதையு நல்லா வதக்கிடுவ தோழி அதுக்கப்பறந்தா தோழி என்ன பண்ணுவே கறி இருக்குல கறி அலசி வச்சிருந்த கறில இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தயிரு எலும் பழம் போட்டு பெசறி வச்சிருவ தோழி அந்த இதெல்லாம் வதக்குனது த க்காளி எல்லாம் அந்த விழுதெல்லாம் வதக்கது அதுக்கப்புறம் அந்த சிக்கன எடுத்து போட்டுருவம் தோழி இஞ்சி பூண்டு எலுமிச்சோப்பழம் தயிரோட சேர்ந்து அதுவும் நல்லா வதங்கும் தி நல்ல வாசனைய ஒரு வித்தியாசமா இருக்கும் நல்லா அதுலயே பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு ட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதுல சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமா பிரியாணி மசாலா போட்டு பெப்பரை நல்லா நுணக்கி போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிறுவ தோழி
இப்போ நீங்க இந்த புதினா அரிச்சு போடுறன்னு சொல்றீங்கல்ல இப்ப புதினா அரைச்சு போட்டா அந்த புதினாவோட வாசனைகள் தான அதிகமா இருக்கும்
ஆஹ் புதினா வந்து நிறைய போடக்க கூடாது தோழி புதினாவோட இலைகள் வந்து ஒரு நாலு அஞ்சு கொத்தமல்லியோட இலைகள் வந்து வாசனை ஃபிளேவர் நல்லா இருக்கும் தோழி அதான் முந்திரி பருப்பு போட்டு கொள்ள தோழி அதனால அந்த வா அந்த வாசனை வந்து அதிகமா புதினாவோட வாசனை அதிகமாடு வராது
ஹம்
முந்திரி பருப்பு வந்து ஒரு அஞ்சாரு முந்திரி பருப்பு போட்டுருவ தோழி ஊற வச்சிருவேன்
சரி சரி
ஆஹ் அது மாதிரி செஞ்சோம்னா சுவையா இருக்கும் தோழி கடைசியா கொத்தமல்லி போட்டு அரைக்கும் போது நல்ல கலரு சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கலரே வந்து நல்லா இருக்கும் பாக்க
இப்போ அந்த இதெல்லாம் நீங்க அரைச்சு போடுறதுனால கிரேவி மாதிரி அந்த பதத்துக்கு வந்துறாதா
அஹ் கிரேவி மாதிரி வராது அத நம்ம சுருல கரெக்டா பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியும் இல்லாம அந்த கறியோட அ சாந்து சாந்துருக்க மாதிரி அப்படி செய்யணும் அத பாத்து பக்குவமா செய்யணும் தோழி யானா
இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு செய்றீங்கங்கதுனால காரம் கம்மியா செய்வீங்களா எல்லாருக்கும் செய்ய மாதிரதா செய்வீங்களா
இல்ல தோழி சளி புடிச்சிருந்தா காரம் வந்து அதிகமா போட்டுக்குவேன் நார்மலா உடம்பு முடியல ஏதாவது புண்ணு வாய்ப்புன்ன இருக்கு மாதிரிதான் உரப்ப கம்மியா போட்டுக்குவேன் சளி புடிச்சிருந்ததுன்னா நண்டு வாங்கி நல்லா காரமா சமைச்சு குடுத்துருவேன் தோழி நண்டு வாங்கி சமைச்சு குடுத்துரும்ம் காரம் வந்து ஆஹ் நண்டு ரசம் நண் டு வறுத்து குடுத்துருவேன் தோழி ரசம் கூட வச்சு மிளகு ரசம் மாதிரி வச்சு நண்டையுமே நல்லா காரமா போட்டு வறுத்து குடுத்துருவேன்
கொழந்தைங்க அத விரு
ஆஹ் குழந்தைங்க விரும்பி சா நான்வெஜ பொறு த்த வர தோழி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எடுத்து அவங்களுக்கு சாப்பிட தெரியல அதனால நான்வெஜ் செய்யும் போதும் பாத்தீங்கன்ன இன்னைக்கு பிரியாணின்னா அவங்களே சாப்ட்ருவாங்க அதனால இப்ப என்ன பண்ணுவனா நான் வந்து சாப்பாடு மோஸ்ட்லி என்ன பண்ணுவ ஒரே தட்டுல போட்டு ரெண்டு ப ரெண்டு பசங்களுக்குமே வந்து சாப்பாட வந்து ஊட்டி விட்டுருவ தோழி
ம் இங்கேயு அதே பிரச்சனைதான் எங்க வீட்லயும் அந்த அளவுக்கு எனக்குமே அந்த அளவுக்கு சாப்பிட தெரியாது பொறுமையா உக்காந்து சாப்டுட்டு இருப்ப ம்
ம மீன் எல்லாம் செய்வீங்களா தோழி
மீன் எல்லாம் எனக்கு அந்த க்ளீன் எல்லாம் பண்ண தெரியாது கடையில தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க
இல்ல தோழி இதுக்கெடையில மாவு கொஞ்சம் அரைக்கணும் அதுனால வந்து உளுந்து மட்டும் கழுவி ரெடியா இருக்கு அதனால கொஞ்சம் சிக்கன்ல கையை வச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோம்னா மாவைய அரைச்சல்லாம் சாப்பாடு ரெடியா இருக்கும் ரெண்டு பேரையும் குளிப்பாட்டிட்டே தோழி குளிப்பாட்டிட்டு அவன் வந்து ப சங்க கூட வெளியில விளையாட போயிட்டாங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வெளில அனுப்பிட்டேன்
சரி தோழி இப்ப அவங்க எதோ படிப்புக்காக நீங்க தனியா டியூஷனு அது மாதிரிலா எதுவு அனுப் சரிங்களா
ஆ அனுப்புறே தோழி இது வரைக்கு போன வருஷோ வரைக்கு நா தா தோழி சொல்லி குடுத்த அந்த வருஷோ பாப்பா ஆறாவதுங்கறதுனால என்ன பன்ன சிலபஸ் கொஞ்ச நம்ம சொல்லி குடுக்கற அளவுக்கு இருக்கு சொல்லி குடுத்துருவ இருந்தாலு ஏகிட்ட படிக்கிறத விட அங்க வந்து ஸ்போக்கனு இங்கிலிஷ்கான ஆங்கில பயிற்சி வகுப் பு நடக்குது தோழி அதனால வந்து என்ன பண்றே கொஞ்ச இங்கிலீஷ் ட்டு நாலேஜ் வேணும்ல லாங்வேஜ் இருக்றதே நம்ம ரெண்டு நாளைக்கு தா வந் எழுதுறமா வந்து பேசவோ ஒருத்தவங்கள்ட்ட எழுத பேச புரிஞ்சாதானே நம்ம வந்து அதர எடத்துக்கு நம்ம வெளியில போலா அதனால வந்து இப்பேய்லந்து ஆறாதுல இருந்து பழக்கீட்டம்னா கூட தோழி அப்றோ வந்து அது ஒங்ளுக்கு வந்து ஒரு லாங்வேஜ் வந்து ஒரு கடினமா இருக்காது எந்த லேங்குவேஜூமே
இப்ப அவங்க படிக்கிறது ஸ்டேட் போர்டா மெட்ரிக்குலேஷனா
அவங்க மெட்ரிகுலேஷன் தோழி
ம் இப்ப மெட்ரிக்குலேஷன் படிக்கும் போது அது கொஞ்சோம் டிஃபிகல்ட்டியா இருக்கு மத்த எடத்த விட அது கொஞ்ச டார்ச்சரா இருக்கு அப்டின் சொல்றாங்கல்ல அது உண்மையா
அ இந்த பள்ளிக்கூடத்த பொறுத்த வரத் தோழி அண்ட அன்னனைய பாடங்கள்ல வந்து அ கஷ்டங்கறது வந்து எல்லா எடத்துலிலுமே இருக்கு சி பி எஸ் இ படிக்கிறாங்கன்னா அந்த கொழந்தைங்களுக்கு இருக்கு மெட்ரிக்குலேஷன் இருக்கு ஸ்டேட் போர்ட்லயும் கஷ்டங்கள் இருக்கு பாடத்த வந்து நான்ன சொறேன் மனப்பாடமா படிக்காம நல்ல ஒரு புரிதலோட படித் சாங்கன்னா ஆ கல்விய பொறுத்தவர வந்து ரொம்ப எளிது ஏன்னா இது வந்து நா நான் வந்து பட்டு தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷ்யம் அந்த நேரத்துல நமக் சொல்றதுக்கோ நம்ம சொல்லிக் கொடுக்க கைட் பண்ணி ஆள் கடையாது இன்னைக்கி வந்து இப் இப்ப உள்ள நடைமுறைகள் ஒண்ணு ஒண்ணு பாக்க நா என்ன பண்றேன் என்னுடைய கொழந்தைகளுக்கு வந்து இப்ப அபாக்கஸ்சுங்கிற ஒண்ணு இருக்கு கணக்கு வந்து நம்ம எளிதா போட்றோம் அதுக்கு வந்து ஒரு அபாகஸ்ங்கிற ஒரு மெத்தடு கொண்டு வந்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஆணிமணி சட்டத் த்துல நம்ம போடுவோம் இல்லயா
ஆமா
கொண்டு வந்துருக்காங்க அதுவே எனக்கு தெரியில அப்ப தெரிபில இப்ப என்னுடைய கொழந்தைய வந்து ரெண்டாவது கொழந்தை வந்து ஒரு வருஷமா நா வந்து அவள வந்து அந்த கிளாஸுக்கு அனுப்பும் போது அ கணித திறன் வந்து மேம்பட்டுருக்கு தோழி நல்ல நினைவாற்றலு ஆ கவனம் சிதறாம இருக்குறது அதனால போயிட்டு ஸ்டேட் லெவல்ல ஒரு தேர்டு பிரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க இப்ப இந்த போன வருஷத்துல
ஓகே அதுல இப்ப இந்த அபாகஸ் கிளாஸ் வந்து எப்பல இருந்து சேக்கணு எதுவு இது இருக்கா அதுக்கு என்ன எது
இது என்னுடைய கொழந்தை வந்து தோழி அ அரசு பள்ளில படிக்கிறாங்க இரண்டாவது கொழந்தை ஒரு கொழந்தை மட்டுந்தா மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறாங்க
ம்
இரண்டாவது குழந்தை வந்து ஒன்னாவ லேந்து அரசு பள்ளில படிக்கிறாங்க ஐந் தாம் வகுப்புவரை அங்கதா படிக்கட்டூ அப்டின்னு உட்டாச்சு நல்லாருக் இங்க பக்கத்துல இருக்கிறத்னால ஒன்னாவதுலேந்து ஐந்தாவது வரைக்கூ அரசு பள்ளியில படிக்கலா தாராளமா ஆறாவது படிக்கும்போது தோழி எல்லாமே வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த டிவில தொலைக்காட்சியில வந்து எல்லாத்தையுமே போட்டுவுட்டுறாங்க செயல்பாடு பிராக்டிக்கல் எல்லாமே அதுல போட்டுவுடுறதுனால பசங்க பாத்து பாத்து எழுதுறதுக் கூ மனப்பாடோ செய்யவூ தா தோழி செய்றாங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்க மாட்றாங்க
ம்ம்
அதனால தோழி நா என்ன பண்ணே இப்ப ஒரு வருடத்துக்கு வந்து நா பணத்த கட்டி ஒ கிளாஸோட டெய்லியூ கிளாஸ்ல ஒரு வாரத்துல இரண்டு நாட்கள் மட்டூ அபாக்கஸ் பயிற்சி வை உண்டு பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு அதனால ஒன் இயர் முடிச்சுட் டு அவ ஃபஸ்ட் லெவல் முடிச்சுட்டா அத அவ முடிச்சது இல்லாம எப்படி செய்யறானு அவகிட் அப்டி நானூ கத்
செரி இப்போ ஒரு கொழந்தைய நீங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்க வச்சிருக்கீங்க இன்னொருக் கொழந்தைய வந்தீங்க கவுர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வக்றீங்க இல்லையா அதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்குள்ள எதுவூ ப்ரச்சனைகள் வந்துராதா
இது பிரச்சனைகள் வராது தோழி ஏன்னா என்னுடைய பெரிய கொழந்தைய வந்து நா நாலாவதுலேந்து அவுங்க வந்து இங்கிலீஷ் மீடியோ போட்டிருந்தே மெட்ரிக்ல அ வேற பள்ளியில படிச்சாங்க இந்த சின்ன பாப்பாவு ப்ரி கே ஜி எல் கே ஜி யு கே ஜி வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தா படிச்சாங்க மெட்ரிக்ல அ அரசு பள்ளில வந்து எப் ப்டி இருக்கூன்னு பாக்கறதுக்கா நா போட்டே அதுலயே வந்து சீட்டு கெடைக்கல நா ஏன்னா இந்த எட இங்க வந்து கோச்சிங் வந்து கொஞ்சோ நல்லாருக்கு சொல்லியா நா இங்க அதனால போட் டேந் தோழி அதனால பெ பெ சு பெரிய பாப்பாவ நா சேத்ததுக் காரணோ அரசு பள்ளியிலே படிக் க வச்சிருக்கலா எனக்கு எட்டாவது வரைக்கி இங்க வசதி வாய்ப் சுகளு ஸ்கூல்ல வண்டி பக்கந் தா ஆனா என்னன்னா பழக்க வழக்கன் டிசிப்ளின் வந்து பாத்தீங்கன்னா வச்சிங்க அது வந் து எனக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு எஜிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்டன் குடுத் து அ டிசிப்ளின் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கே வந்து கொஞ் சோ நல்லால்ல ஆறாவது போனா இன்னு கொஞ்சோ மாறிருன்னுனா தோழி நா இங்க மாத்திட்டே இல்லேன்னா அரசு பள்ளியிலேயே என்னோட கொழந்தைங்கள நா படிக்க வச்சிருப்பே ஆ இப்ப வந்து பாப்பா சின்ன பாப்பா வந்து அஞ்சாவ்து வரைக்கு தா அங்க ஆறாவ்து கண்டிப்பா நா மெட்ரிகுலேஷன்ல மாத்திருவே பாப்பாவ அதனால ஆறாவது
நீங்க ம நீங்க மாத்திடுவேன்னு நீங்க சொல்றீங்க அப்ப மாத்தும்போது அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரு வராதா ஏன்னா ஒன்னாவது ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரையு அவங்க ஒரு தமிழ் மீடியம் கல்வியில பயில்றாங்க இதே ஆறாவதுல போய் மெட்ரிகுலேஷன் போ போடும்போது து அவங்களோட அந்த சுமைங்கிறது வந்து அதிகமா தானே இருக்கு ஏன்னா இதுல இருக்கற கிளாஸ் எடுக்குற மெத்தட்ஸ் எல்லா வேற மாதிரி இருக்கு இதே நீங்க ஆறாவது ஒரு மெட்ரிகுலேஷன் போகும் போது இதோ அஞ்சாவதோட பேஸ் தா அடுத்ததா ஆறு ஆறுல தொடரு அப்படி இருக்கும் போது டோட்டலா உங்களு ஃபுல் டே டிப்ரன்டா இருக்குமே இது அவங்களுக்கு ரொம்ப பேடனா தானே இருக்கு
ஆஹ கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது ரைட்டு அரசு பள்ளியிலயுமே என்னுடைய கொழந்தைகள் வந்து அங்க ஆங்கில பள்ளிதா படிக்கிறாங்க
உம்
அரசு பள்ளியிலுமே ஆங்கில வழி கல்வி இருக்குல்ல இப்ப இந் இதே புக்கு மெட் மெட்ரிகுலேஷன்ல உள்ள புக்கு தா அங்கயு குடுக்குறாங்க சமைச்சீர் கல்வி ஒரே புக் குதா சிலபஸ் எல்லாமே ஒண்ணுதா அங்க நடத் நடத்த கூடிய ஆசிரியர் வேற முறைகள் மட்டுந்தா வேற நா அந் த முறைகள வந்து என்னுடைய கொழந்த மெட்ரிகுலேஷன்ல இங்க படிக்கிறது வழியா அதன் வழியா நா சிறிய கொழந்தைங்களுக்கு வந்து நா வந்து நா சொல்லி் கொடுத்துட்டு இருக்கேன் தோழி
செரி செரி
உங்களுக் என்ன தோழி இதுல வந்து மெட்ரிக்குலேஷனுக்கும் இங்கிருந்து போகும்போது கடினம் சொன்னீங்கல்ல எதனால தோழி அது மாரி சொன்னீங்க
இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஊர்லயே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு அது அதோட குழந்தைகள் அங்க அதுல படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே கே சொல்றது என்னன்னா ரொம்ப எனக்கு டார்ச்சரா இருக்கு அப்படிங்கிற மாரிதான் சொல்றாங்க ஏன்னா பல விதங்கள்ல அந்த குழந்தைகள வந்து பள்ளியில உள்ளவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்ருக்கேன் அங்க அதனாலையே நா இப்ப நெறைய பேர படிக்க வேணான்னே சொல்லுவன் அந்த மாதிரியான ஸ்கூல்ல ஏன்னா மனசுங்கிறது கொழந்தைங்கங்கிறது அவங்களுக்குள்ள மனசுங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும் அதுல வந்து விளையாடுற தனம் அந்த அதுதான் அதிகமா இருக்கும் படிக்கிறதும் அந்த அளவுக் க்கு குறைவா தான் இருக்கும் இரண்டுமே சம அளவுல இருந்தா ஓக்கே தான் ஒன்னும் ப்ரச்சன கெடையாது ஆனா அவுங்க வந்து இப்போ எந்நேரமும் படிச்சிட்டே இருக்கனுங்கற மாரி ஒரு மெண்டல் டார்ச்சர் குடுக்குற மாரி நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் நான் கேட்டேன் ஏன்னா இப்ப மெயிலு நா அந்த மெட்ரிகுலேஷன் மட்டுந் கெடையாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூலு அது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கற பொழுது எனக்கே க்ளாசு க்ளாசுன்னு சொல்றாங்க லீவு நாளுன்னாலும் க்ளாஸ் வர சொல்லிட்றாங்க ச்சு நம்ம அந்த வெளையாட்ற நேரம் அப்பா அம்மோவோட இருக்குற நேரம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப குறைவா போயிடுது நீங்க ந்த மாரி ஸ்கூல்ல சேத் த்து மொத அவங்களுக்கு அந்த மன அழுத்தங்கிறது அதிகமா வந்துருது அப்ப மன அழுத்தம் அதிகமான என்னன்னா ஸ்கூல் புள்ளைங்கலா நெறைய பேர் தூக்கமாட்டி இந்த ஹாஸ்டல்லலா சாகறாங்கல்ல அது மாதிரியான மன அழுத்தங்கள் குடுக்கறதுனால தான் படிக்கணும் படிக்கணும் எந்நேரமும் படிக்கணும் அப்படின்னு மன அழுத்தங்கள் குடுக் க்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி எல்லா பண்ணிட்டுருக்காங்க இ இது மாதிரி மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல்ல எல்லா இது நடந்துட் இப்படிதா இருக்கு இப்போ நம்ம ஊர்லயுமே அது மாரி நடக்குது நெறைய ஸ்கூல்லயுமே ரொம்ப மன அழுத்தம் குடுக்கறாங்க அப்படின்னு நானே கேள்விப்பட்டு ஸ்கூலே மாத்துன பேரன்ஸும் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் எல்லா இருக்காங்க சோ அதனாலான் உங்க கிட்ட கேட்ட அந்த மெட்ரிக்குலேஷன்னா எப்புடி இருக்கு ஸ்டேட் போர்ட்னா எப்டி இருக்கு ஏன்னா என்னுடையக் கொழந்தைய நா இன்னு ஸ்கூலே சேக்கல இல்லையா நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கு வந்து பயனுள்ளதா இருக்குல்ல அதனாலதா கேட்ட
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆனா பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ல்ல சேக்கறதுக்கு நீங்க சிபிஎஸ்சி சிலபஸ் ஸ்டேட் போர்ட் எல்லா விட தோழி மெட்ரிகுலேஷன்லே சேக்கலாம் ஆனா மெட் ட்ரிகுலேஷன்ல சேக்கணுனா அங்க ஆசிரியர் வந்து உங்ளுக்கு கூடுதலா நடத்தும்போது நீங்க வீட்லியு பட் ற்றோர்கள் வந்து கொழந்தைகல அதிக கவன எடுக்கணு
கண்டிப்பா சேர் தொடர்ந்து பேசலா தொடர்ந்து பேசலா தோழி அ